ஹலோ, ஆ நல்லாருக்கியா, ஆ கேக்குது, நல்லா இருக்கியாப்பா நீ, நல்லாருக்கே நல்லாருக்கே ஆ நானூ நல்லாருக்கே இப்ப எங்கருக் கீங்க நீங்க
உங்க வாய்ஸ் வ விட்டு விட்டு கேக்குதுப்பா
வீட்லையே ஒரே ஒரு நிமிஷோ
இப்போ ஓகே இப்ப எங்க வீட்டுக்கு வ வெளில தா இருக்கே நானு
ஓகே ஓகே எது ஏதோ ஷ கடைக்கு போணூன்னு சொல்லிட்ருந்தீங்களே ஏதோ திங் பொருள் வாங்கறதுக்கு அது வாங்கலான்ருக்கீங்களா இல்ல எப்போ போலான்ருக்கீங்க.
இல்ல இனிமேதா போனோ இ ஏ சாயிங்கால ஆடுச்சுல்ல நா நாளிக்கு போலான்ருக்கே
அப்புடியா சேர் சேரி சேரி எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக் கீங்ல எப்ப வரலான்ருக்கீங்க.
என்னப்பா திரும்ப சொ
ஹலோ இல்ல எங்க வீட்டுக்கு வர்லான் சொல்லிட்ருந்தீங்கள எப்ப வர்லான்ருக்கீங்கன் கேட்டே
ஓ லீவ் கெடைச்சிருச்னா வரே
வரீங்தா சேரி சேரி அம்மாலா நல்லாருக்காங்ளா
நல்லாருக்காங்க நீங்க உங்க வீட்ல எவ்ளா இன்ஸ்
அவ எல்லாம் ஒன்னாருக்காங்க அப்பற படிப்பெல்லா எப்டி போகுது உங்களுக்கு கேக்குதுங்ளா ஆ கேக்குது
உங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா ஆஹ் நல்லா போது முடிக்க போறே நானு ஆக்சுவலா ஆமாம்மா நா வந்து செகெண்ட் டிகிரி பண்
அப்டிங்ளா சேரி சேரி சேரி அப்டிங்ளா சேரி எடையில் இருக்கும்போது வாங்க வீட்ல எல்லாத்தையு கூப்ட்டு வாங்க ஃப்ரீயா இருக்கும்போதெல்லா ஒ
க்கா சொன்னீங்னா நா லீவ் டைம்ல வந்துர்றே
அப்டிங்ளா சேரி வேற எதா ஐடியா இருக்கா ஊருக்கு போறதுக்கு ஃபெஸ்டிவல் டைம்
பஸ்ல நா இந்த டைம்ல போவோ எப்போமே எல்லாரு ஃபேம்லியா போய்ட்டு வருவோ
எந்த ஊருக்கு போனீங்க நீங்க
ஆஹ் போன டைம் வந்து என்னோட கூட படிச்சவ்ங்க கூட போயிட்டு வந்தே எங்கேப் ஏ சொன்னன்னா ஏத்
செரி செரி ஆஹ் ஆஹ் ஏற்காட்ல என்ன ஃபேமஸா இருக்கு
ஏற்காடுல வந்து நா போறப்போ நாங்க ஏ சாக்லேட்லா வாய்ன்ட்டு வந்தோ அவளவுதா ஆனா நார்மலா ஊட்டி போல குளு குளூர் அதிகமாக இருக்கு செரியா ஊட்டிக் கி அவ்ள தூர போய் ஆ செலவு பண்ட்டு போயிட்டுவறத்துக்கு நம்ம ஏற்காடு போயிட்டு வந்துர்லா ஊட்டிக்கு ஈக்வலா இருக் போங்க
உம் செரி அடுத்த டரிப்பு எப்போ உங்களுக்கு போற மார்ருக்கு
அடுத்த ட்ரிப்பு உம் இந்த ஜூலைல ஜூலைல போய்ட்டு வர்லாமான்ருக்கே நீ ஃப் ஆமா உ
அப்டிங்கள செரி ஆஹ் ஆஹ் சரி அப்புறம் அம்மாவ கேட்டன்னு சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா
செரி ஓகே
ஹலோ
ஆ ஓகே ஓகே அண்ணா கூப்பிடுறேன் உங்களுக்கு ஆஹ் ஆ சாப்பிட்டச்சு நான் இருங்க கூப்பிடுறேன் உங்களுக்கு நானு
ஆ சரி